ஆ கேக்குதுங்ளா
உம் ஆ கேக்குதுப்பா என்ன பண்றீங்க சாப்ட்டீங்ளா நா சாப்ட்டம்பா
ஆ நானு கீர கொழம்பு க சாப்பாடு
கீர கொழம்பா என்ன கீர
ஆ பருப்பு
சிறுக்கீரயா அரக்கீரயா
அ ஆம்
பருப்பு பருப்பு ஓ அந்த புளிப்பு கீர அது பேரு என்னோ சொல்வாங்களே கோங்குடா கோங்குடா சிட்னியா
கோங்கூரா சட்னி இல்லங்க அது பருப்பு பருப்பு கீரான்னு
டால் பருப்பு டால்
ஆ பருப்புதால்
உம் செரி செரி நாங்க வ து ஆ பிரிஞ்சு பண்ணெ பிரிஞ்சு பண்ட்டு வட வட
வடை ஆ இன்னிக்கு அம்மாவா கே மாங்கா
ஆமான்டா நி கால்ல கறி எடுக்க போம்போதே சொல்லலான்னு நென்சே செரி கொஞ்ச வேற செரி நீங்க சாப்ட்டுவிங்க அப்டின்ட்டு நா கொம்முனு இருந்து
இல்லில்ல எங்க அம்மா சொன்னாங்க இன்னிக்கு அம்மாவாசையா ஒன்னுயு வாங்காதனா
ஆ ஆ கால்யே சொல்லான்னு நென்ச்சனா செரி கறி எடுக்க பொற செரி பைய தானே சாப்ட்டுக்கலா அப்டின்ட்டு விட்டுடே நானு
ஆ ஆ அ அதா அம்மா ஃபோன் பண்ணிந்தாங்க அம்மா சொன்னாங்கள் டி அமாவாசயா சாப் ருக் கூடாது
ம் யாமா ஆமா ஆமா அம்மாவாச சாப்டாத ம் இது நீங்க கேட் டிங்க ஆயிலே இல்லாம் ஃபயரே இல்லாம ஆஹ் அது மோர் குழம்பு ஒன்னு கே மோர்ல மோர் இருக்குல தயிர் இருக்குல தயிர் கொஞ்சம் நல்லா பே அ மிக்சில போட்டு ஒரு ஓட்டு ஓட்டினும் ஓட்டுனத்து அப்புறமா உடச்சக்கல்லல்ல உடச்சக்கல்ல
என எனா போன்னும் ஃபஸ்ட் மிக்சியில என்னா போனும்
தயிருக்குல தயிர் அஹ் அது வந்து கொஞ்சோண்டு ஒரே லைட்டா மிக்சில போட்டு கொஞ்சமா பீட் பன்னும் ஆட் சிகுனும் அடிச்சாக்கா அது திப்பி திப் பியா இல்லாம நல்லா பைனா இருக்கும் சரியா அத அரச்சு ஒரு கின்னத்துல வச்சுகோங்க அப்புறமா வந்து அதுலேயே வ ந்து உடச்சக்கல்ல பொட்டுக்கடல சொல்லுவாங்கள பொட்டுக்கல்ல உடச்சக்கல்ல பொட்டு பொட்டுக்கல்ல பொட்டுக்கல்ல அது தேவல உடசக்குல தெரியுமா சட்னி சட்னி எல்லாம் அரப்பாங்கள
ஆஹ் கல்ல ஆஹ்
ஆஹ் குட்டி குட்டி பாதி பாதியா உடைஞ்சிருக்குமே கல்ல
ஆஹ் ஆஹ் ஆஹ் ஆஹ்
ஆஹ் அது அது வந்து மிக்சியில போட்டு அஹ் காஞ்ச மிளகாய சீரகம் போட்டு போட்டு ஆஹ் மிக்சில போட்டு அரைச்சிக்கணும் அரைச்சிக்கிட்டு அத எடுத்து கொஞ்சம் தண்ணி விட் டுஅரைச்சுக்கோங்க அரைச்சிக்கிட்டு இந்த தயிர்ல ஊத்திடுங்க தி உப்பு உப்பு ஒரு சால்ட்ட போட்டு கலக்கிக்ணு கலக்கிட்டு அப்றமா தாளிப்பீங்கள நீங்க இந்த பருப்பு கீர பருப்புலா டால் பண்ணிங்ளா அந்த மாரி கொஞ்சமா என்ன குத்தி அ கடுகு உளுத்தம்பர் பு போட்டு அதுல போட்டு
ஆஹ் போட்டு ஆங்க
பச்சையா சாப்பலா
ஆங்க ஆங்க வே அ நீ நீங்க என்ன பண்ணிங்க இன்னைக்கி
இன்னிக்கி உளுத்தம்பருப்புருக்குல உளுத்தம்பருப்பு வட வட போட்டே உளுத்தம்பருப்பு உம் உருத்தம்பருப்பு என்னா பண்ண ஊற வச்சிட்டு
ஆஹ்
காயோ பச்ச மெளகா
உம் எங்க அம்மம்மா என்ன சொன்னாங்கன்னா இது முப்பத்தி ஏயி வருஷத்துக்கு அப்பமா வந்த அமாவாசையான் சொன்னாங்க எனக்கு ஆமா தெரில எனக்கு கூட எங்க அம்மாமா சொன்னாங்க ஆனு ஆமாவான்னு கேட் அவ்ளோதா
ஆஹ் ஆஹ் ஆமா கொஞ்சொ கோயில்லலா விசேஷ் டம்களாந்துச்சி அன்னதானொலாங்கூட போட்டாங்க ஆமா
ஆஹ் ஆஹ் எங்க அம்மா கூட பேசுனிங்கா
பேஸ்லப்பா செரி அவங்க பிஸியா இருப்பாங்கல செரி அப்ப அப்றமா பண்லா இப்ப தா வேல முடிஞ்சிது செரி தோ எல்லாருக்கு ஒட்டுக்கா பண்லா அப்டின்ட்டு
ஆஹ் உம் அ தமிழ் தாங்க எங்கம்மா தமிழ் தாங்க
ஆஹ் ஆஹ்
நாங்க ஆந்த்ராலந்து பண்ணோ ஆஹ் உம்
உங்கள் பேசி வெச்சிட்டு அதுக்கப்றமா நா கால் பண்றே உம் உம் சேர் செரி காலைல ஆமா ஆமா ஆமா காலைல மாப் போட்டு இல்ல அப்றொ இப்ப இப்ப இப்பயே மாப் போட்றிங்க
இல் இல்ல அது மேல போட்டங்க கீழ் போட்ல
ஆஹ் ஒரே ஒரே ரூம்ல ஒரே வீட்ல இருக்கிங்ளா
ஆமாங்க அம்மாங்கல்லா இல்ல அம்மா அவங்க வெள்ளி ஊர் பொயிருக்காங்கோ அவங்க திரியு வர்றன்னு சொல்லியிருக்காங் நா ஒருத்த வீட்ல இருக்கங்க
ஓ ஆஹ் ஆஹ் உம் உம் உம் உம் நானு அஸ்பண்ட்டு கொங்கா வீட்ல
அஹா அனுங்க
சின்ன வீடு தா எங்கள்து
ஆஹ் ஆ ஆங்க
அத்னால வீடுல்லா சீக்ரமா கிளீன் ஆய்டு
ஆஹ் ஆ பெருசா என்ன தா கஷ்டம்ல
ஆமா ஆமா உம் கீரல்லா நைட்டுஸ் சாப்ட கூடாது செரியா
கீர நைட் சாப்புட கூடாதா
ஆமா நைட்ல சாப்ட கூடாது மானிங் இருக்குன்னா சாப்புட்ணு ஃபுட் பாய்சன் ஆய்டு ஃபுட் பாய்சன் ஆய்டு
ஓ கீரவல்ல இதுகூட அடி இது கூட இருக்கா
மெயினே மெயின் கீர தா ஃபுட் பாய்சன் பண்றது ஆமா லூஸ் மோஷ் ஷன் ஆகு வயிறு வலி வரு ஏதாச்சி ட்ரபுள் குடுக்கு அது வந்து மார்னிங்லயே சாப் புட்ணு அதா நெறையா செய்யக்கூடாது கொஞ்சமா
இல்ல நானூ நானு மத்யானொ வரைக்கு தா பண்ணே அவ்ளதா
ஆஹ் அதா எப்போ செஞ்சாலு இப்ப இல்ல ஆஹ் ஆஹ் ஆமா மார்னிங் மட்டூ கொஞ்சமா செஞ்சி சாப் டுடுங்க அத வந்து கண்டின்யூ இ ஈவினிங்க்கு கீர மட்டு வைக்க கூடாது மீதிபடி எதனாந்தா ஓகே இது மட்டூ பண்ண கூடாது
ஆஹ் நீங்க எனனா பண்ற அப்டின்னு நீங்க எனனா இப்ப சொன்னிங்கள அது வேர் எனனா ட்ரை பண்றா அது சப்புமா எரனாய்ட்டு இப்பொ நீங் சொன்னிங்க ஒரு
கீர ஆஹ் ஆஹ் அதுவா அதுவேணா அந்த ஆவ் தயிர்ல தயிர்ல அது நாளைக்கு பண்ணுங்க நாளைக்கு பண்ணுங்க இப்ப சாயந்தரம் மாவு வாங்குவீங்கள மாவு கா அந்த மாவுல வந்து நா இன்னைக்கி சொல்றது மீட் செய்ங்க
க எனக் கல்ல சட்னி எனக் கல்க்கா சட்னி தாப்பா எனக்கு ஒன்னே தெரியாதுங்க கல்ல சட்னி
அது இல்ல இப்ப நா சொல்ற ரெசிபி செரிங்ளா அது நா தெலுகுல கேட்டு தெலுங்குலக் எங்க எங்க ஹஸ்பண்டு தெலுங்கெல்லா பேசுவாங்க அதுல தெலுங்குல எப்டி உங்களுக் டேன்ஸ்வஸ் பண்ணணுமோ நா அது பண்ணிட்டு உங்களுக்கு சொ
இல்ல தமிழ்லே சொல்லுங்க எனக்கு தெரியு
செரி அத விட்டுடுங்க இப்ப நா ஈவ்னிங்கு ரெசிபி மட்டு சொல்றே ஈவ்னிங் தோச செய்விங்கள அதுக்கு சை சட்னி செய்றே ச சட்னி தொட்டுப்பிங்கள அந்த சட்னி சொல்றே ஆஹ் தக்காளி தக்காளி உங்ளுக்கு மட் ட்டுந்தான சட்னீ ஆஹ் அப்போ வந்து பெரிய தக்காளி பெரிய தக்காளி ரெண்டு எடுத்து பெரிய தக்காளி வேணா சின்னத் தக்காளி ரெண்டு எடுத்துக்கோங்க என்னா அதுக்கப்றமா வந்து காஞ்ச மெளகா ஆஹ் இருக்கா ஆஹ் அது சில்லி சில்லி வந்து டார்க்கா இருக்கா காஞ்சமெ காஞ்ச மெளகா ஆஹ் இ பரவா நார்மல் ல்லா இருக்கா காஞ்ச மொளகா
ஆ ரெண்டு இருக்குங்க பச்சது இருக்கு ரெண்டு இருக்கு
ஆ செரி ரெட் கலர் காஞ்ச மிளகா இருக்குல்ல சில்லி ரெட் சில்லி அது ஒரு மூணு நாலு எடுத்துக்கோங்க காரோ உங்குள்க் எவ்ளோ காரோ தாஸ் சியா காரோ வேணுன்னா ஒரு ந அஞ்சு போட்டுக்கலா திட்டமா மாமுலா காரோனா காரோ ஒரு ரெண்டு மூணு நாலு போட்டுக்கோங்க காஞ்ச மிளகா
ஆ ஆங்க ஆங்க
காலி நாலு காஞ்ச மிளகா ஓகேவா அப்புறோ பூண்டு பூண்டு இருக்கா பூண்டு ஆ அது ஒ ஆ அது பூண்டு பூண்டு மட்டோ ஒரு மூணு மூணு குட்டி குட்டி குட்டியா திட்டமா சின்னது பெருசாவு இல்லாம சின்னதில்லாம ஆவுரேஜ் சைஸ்ல ஒரு பூண்டு பூண்டு போட்டுக்கோங்க புளி புளி இர்கா புளி இர்கா ஆ அதுக் கொஞ்சோ அது கொஞ்சுமோல் உர்டி தும்மா உருட்னா மாதிரி சும்மா கொஞ்சோ ஆ ஆ அது போட்டு மிக்ஸ்சில ஃபயர் கெடையாது ஃபயர் கெடையாது ஃபயர் இல்லாதது இது ஃபயர் வேண்டா ஃபயரே கெடையாது இதெல்லா போட்டு மிக்ஸ்சில நல்லா அர்ச்சிக்குணு ஃபைன் பேஸ்ட்டா அர்ச்சிக்கிட்டு தோச சுட்றீங்கள தோச சுட்றீங்கள அது சுறம் மோது மெல்லிஸா சுட்றணு மெல்லிசாவு சுட்றா தாஸ் கய கனமாவு சுட்லா அது உங்க சாய்ஸ் சுட்டுட்டு மாவுல்லா மேல வெந்து மு வெந்துட்டுருக்கோல மாவெளா வெந்துரோ தோசைல அப்ப என்னா பண்ணோ இந்த இதுல ஒர் ஸ்பூன்ல எடுத்து அந்த தோச மேல அப்ளே பண்ணிட்டு சாப்புணு சால்ட்டு போட்ணு கொஞ்சோ சால் து போட்டுக்கோங்க சால்ட்டு சொல்லல ஆ போட்டு ஆ சால்ட் போட்டு சாப்டுங்க
எது கல்லு சால்ட்டா இல்ல க து எது சால்ட்டு
எந்த சால்ட் இருந்தாலு பரவால்ல நீங்க மாமழோ யூஸ் பண்றது எது பண்றீங்க சம்மன் லீவுக்கு நார்மல் தூளு தூள் சாப்பிட தூள் சால்ட்டு தானே போடுவீங்க ஆ அதே போடுங்க அதே கொஞ்சுமா உங்களுக்கு எவ்வளோதெக்க உப்பு தேவேபடுமோ கொஞ்சமா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அந்த தோச மேல அப்ளை பண்ணிட்டு சாப்பிடுங்க நல்லா இருக்கு உ உம் இனிமே மேகி எல்லா சாப்பிடாதீங்க மேகி கூட சாப்பிட்டாவே வெயிட் போடுமா செரியா
இல்லங்க அப்பப்பதாங்க டெய்லி சாப்பிட மாட்டே
டெய்லி இல்ல ஏ அது வேண்டா விட்டுடுங்களே ஆ
உம் ம்
ஹல்த்திக்கு நல்லது இல்ல
ஆ அப்பிடி என்னன்னா ரெடிமேட் ஐட்டோ என்னன்னா கெடைக்குமா வியூ இப்பி மாதிரி ஸ்பீட்டு ஸ்பீடா பண்ணு து இப்பி இல்லாத
இப்பி இல்லாம இதோ இதோ சப்பாத்தி எல்லா இருக்கு ஓக்கேனா சப்பாத்தி இருக்கு பரோட்டா இருக்கு சப்பாத்தியே நெறையா இருக்கு இடியாப்போ இடியாப்போ இருக்குமுங்கா
ஆ ஆ இருகாமுங்க
ஆ இடியப்போ வாங்கி சக்கரை லைட்டா வச்சு இல்ல ஆ வெல்லம் கா பனவெல்லோ இருக்குல்ல அது கொஞ்சு லைட்டா வெச்சி தொட்டு சாப்பிடுங்க உம் பாயில் பண்ணதே நறையா சாப்பிடுங்க பாயில் பண்ணது வேக வச்சது ஆமா வேக வச்சது வேக வச்ச சிதே நறையா சாப்பிடுங்க இந்த தோச எல்லா வாரதுக்கு ஒரு நாள் அவாட் பண்ணுங்க இட்லி இட்லி குண்டா இருக்கா இட்லி குண்டான்ல நல்லா கழுவிட்டு அதுல கொஞ்சு ஒரு சொட்டு சொட்டு எண்ண ஊத் இட்லி ஊத்தி வேக வச்சு அத சாப்ப டுங்க வேக வச்ச ஆயிட்ட சாப்பிடு டிங்னா உங்களுக்கு நல்லா இருக்கு ஆ முட்ட முட்ட வேக வச்சு வச்சிக்கோங்க காயெல்லா ஆஃப் பாயில்ல வேக வச்சு சான சனாடெஸ் சாப்பிடுங்க அந்த மாரி நறைய ஒண்ணு ஹல்தி புட்டா சாப்பிடுங்க இந்த பச்சை பயிர் இருக்குல்ல அத வந்து கழுவிட்டு
உம் ம்
ஊற வச்சி ஊற வெச்சுட்டு அப்பிடியே ஒரு ஒரு துணியில போட்டு மூட்ட போட்டு கட்டி அப்படியே ஒரு ஓரமா வச்சிருங்க அப்படியே முளைச்சி வரும்ல முளைச்சி வரும்போது சாப்பிட்டீங்கன்னா நீங்க ஜிம் போற ஜிம் போறீங்க பாருங்க அதுக்கலா அது அவ்ளோ ஹெல்த்தி ஃபிட்டுதெல்லா
ஆ ஆங்க சாப்பிடுறேங்க
சாப் சாப்பிடுங்க நல்லா ஹெல்த்தி புட்டா சாப்பிட்டீங்கன்னா வெயிட் கம்மியாகு வேற ஒண்ணுமே இல்ல ஆமா அப்றோ ஆ சியாஸ் சியா சீட்ஸ் தெரியுமா உங்களு
சியாசீட்ஸ் ஆ தெரியுங்க
அது கூட ஊற வச்சு சாப்பலாங்க
ஆ ஆ ஊற வெச்சு ஆ சி அதெல்லா சாப்பிட்டுட்டுதா இருக்க ஆ இதெல்லா சாப் சாப்புட்டா தா இருக்கங்க
அ சியாசோட லெமன் கொஞ்சு பிளியணு லெமன் பிளிஞ்சி
ஆ லெமன்னு ஆமாங்க நா பிளாக் காபில இது பிளாக் காபில லெமன்னு இது ஹனி போட்டுதா குடிப்
ஆ செரி செரி செரி காலையில எழுந்த உனா ஒரு கிளாஸ் சுடு தண்ணி குடுங்க அது வந்து உங்களுக்கு ப்பேட்டு எதனால வருதுன்னா கொழுப்பு சேர்த் இருக்கருதனால உங்க பேட்
ஆ நா ஒன் நாட் ஃய்வ் இப்போ டெரக்டா எயிட்டிபைவ்கு வந்தங்க த்ரீ சிக்ஸ் மந்த்ஸா
ஒன்னும் பிரச்சன கெடையாது ம் ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டீங் னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கம்மியாயிடு ம் நீங்களா மார்னிங் வே ப்ப போறீங்க எக்ச்சைஸ்லா பண்றீங்க ஆ ஒடம்புல இருந் அது தண்ணி வெளியே வந்தாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கம்மியாயிடு ஒடம்பு சொல்லுங்க அ நீ இங்க என்ன சொல்லுங்க
நான் நான் சொல்லிட்டு தா இருக்கேங்க என்னன்னா நீங்க சொல்லதெல்லா பண்றன்னு தா சொல்லிட்டு இருக்கே
உம் செரி செரி அம்மா அம்மா பெட்டா நீங் ஹ அம்மா பெட்டா
ஆ அம்மாதாங்க
அம்மா அப்பா
அப்பாவுடைய கேக்குறேங்க
அப்பா இருக்காங்களா
ஆ இருக்காங்க
உம் சேரி சேரி சேரி
ஆ சரிங்க
உம் ந ஆ ஆ காலாயிச்சுங்ளா ஆ சேரிங்க சேரிங்க சேரி பாய் வச்சட்டுமா நா சொன்னதெல்லா ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க
ஆ ஆ ட்ரை பண்றங்க பண்ணிட்